லோ என்ன பண்றிங்க ஆ
சும்மாதா இருக்கே அப்டிதா
போன இதுல எளிமை நேட்டர் மேட்ச் பாத்தீங்களா ஐ பி எல் ல
பாக்குறதா இல்ல எதுமே சொல்லிட்டேன்
என்னது
எதுவும் பாக்கல
கலையா ஓ ஸ்ட்ரைட்டா செமி பைனல்ஸ் ஆர் சி பி போனது அதுக்கபற யார் வந்தா என்னனு அசால்ட்டா இருக்கீங்களா என அச்சினா அந்த பதனாலு வயசு பைய இருக்கால்ல
ம் ஆமா
அந்த பைய எப்டி பாத்தாலு உனுக்கு யூனிவர்செல் பாஸ் யார் தெரியுமா கிரிக்கெட்ல யூனிவர்சல் பாஸ்
யாரு சச்சினா
கெடையாது ஆர் சி பி டீம்ல ஒர்
கப்பீலா
ஆஹ ஆர்சிபி டீம்ல இருந்தாரே ஆர்சிபில பெங்களூர் டீம்ல இந்தாரு ஆ ஃப்ராவோ சிஎஸ்கே பெங்களூர் டீம்ல ஒருத்தர் இந்தாரு அவரு யாரு நல்லா ஐயிட்டு வெயிட்டாருப்பாரு அவரு வந்து ஆமா யூனிவசல் பாஸ் அவர்ஷ நிக் நேம் டி இல்ல இல்ல அது யாருன் தெரியாதா என்னதா நீ நீல்லா ஆர்சிபி ஃபேனா வெஸ்ட்டு இண்டிஸ் புது ஃப்ளேயரு ஸ்லேவு
சாரி எனக்கு யாருன் தெரியாது
கிறிஸ் கெய்ல் வந்து அவரு வந்து ஒரு ஒரே ஒரு ஐ பி எல் வருஷத்துல அவர் வந்து மொத்தோ ஒரு அறுவத் ஐம்பத் எட்டு சிக்ஸ் அட்ச்சிருக்காரு ஒரு ஐம்பத்தெட்டு சிக்ஸு அவரு வந்து எவ்ளோ பெர் அத்லேயே அவரு எந்த மாரி ஒடம்பு அவர் என்ன மாரி பிசிக் வச்சி அவரு அவர் ஸ்டரென்த்துக்கு அட்ச்சாரு ஆனா இந்த பதனாலு வயசு பைய என்னா பண்ணிருக்காங்கோ அறுவத் அவனேயே மிஞ்சி ஒரு வருஷத்துல அறுவத்தி நாலு சிக்ஸ்ரு அட்ச்சிருக்கா ஆ அவந்தா அர் அறுவத்தி நாலு சிக்ஸ் அதில்லாம இன்னைக்கு மேச்சில உன்னு நெறைய சிக்ஸ் அட்ச்சி போன மேட்ச்ல வந்து அதே மாரி அ இதுமே இவ பீட் பண்ணிட்டானே இது வரைக்கு யருமே பீட் பண்ணதில்ல அவந்தா ஃபஸ்ட்ல இருந்தா கிறிஸ் கெய்ல் இப்ப நே நேத்து இந்த பைய இன்னைக்கு ரெண்டு முள் வே ரெண்டு நாள் முன்னாடி மேட்ச் செராட்ந்த மேச்சில அந்த ப்ர காடு அந்த ரெக்காட பிரேக் பண்ட்டு அதுவு இல்லாம உன்னொரு ரெக்காடையு பிரேக் பண்ண பாத்தா நல்ல வேல அத அது வந்து அதுக்குள்ள இத வாங்கிட்டா அவுட் ஆயிட்டா இன்னோ அது ஆ அ கம்மியான பால்லா சீக்கிரமா சென்சுரி சீக்கிரமா செஞ்சுரி அட்ச்சவுங்க அதே அதே கிறிஸ் கெய்ல் தா முப்பது பால்ல ஹண்ட்ரடு ஹண்ட்ரட் அட்ச் இந்த பைய இருவத்தெட்டு பால்ல தொண்ணூத்தேழு அடிச்ட்டா உன்னு ஒரு பால்ல ஒரு ஃபோரோ சிக்ஸ் அச்சிர்ந்தா நூறு வன்ட்ருப்பா இருவத்தொம்போது பால்ல அவந்தா ஃபாஸ்டஸ் சே செஞ்சுரி அவ கையில வந்திருக்கு அத்னால அவந்தா இருவத்தொம்பதாவது பால்ல அவ அவுட் ஆயிட்டா போன மேச்சில
ம்
ம் அந்த மேட்ச்சி நீ பாத்தீங்ளா இல்லையா
ஏ நாதா சொன்னனே நா நிறுத்திட்டேன்ட்டு பே மேட்ச் பாக்கறதே
ம் அத பையன் அடிச்சிட்டான் அப்புறம் அடிச்சுட்டு அப்புறம் அவுட் ஆயிட்டா சோகமா வெளியே போயிட்டான் அப்புறம் இன்னைக்கு மேச்ச நான் கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் நம்ம கால் பேசுமோ சொன்னேன் ஆற கொஞ்சம் மோசமா தான் விளையாடுது அப்படின்னு ஆனா இவனிருந்து போல இவ இவன் விக்கெட் மட்டும் இருந்தது மிச்சம் எல்லாரும் அவுட்டாயினு இருந்தக்காங்க இப்ப நான் அது கால் கட் பண் ணிட்டு வந்து நான் செரி மேட்ச என்னதாச்சுன்னு போய் பாக்கலானு போய் பாக்குறேன் இந்த மேட்ச் ஒரு தொண்ணுதாறு இருக்கான் அவ்வளவு செய்யிறோம்
அவன் தா பியூச்சர் தோனி
பியூச்சர் தோனி கிடையாது இ அதுக்கும் இவன் வேற மாதிரி வறான் இவன் இவன் யாரு ஸ்டைலயு ஆடுல தனிய ஆர்றா
ம்
ம் அதுக்கப்புறம் இப்ப போய் பார்த்தா நல்ல ஆறு ஆறு நல்ல பொ நல்லாதா இருக்காங்க அவங்க ஒன்னொரு ஒரு ஓர் இருந்துச்சு செரி அதுக்கப்புறம் செரி நீங்க கால் பண்ணீங்க நான் கால் எடுத்தே அது எவள ஆ பண்ணவங்களுக்கு தெரியல ஆனா இந்த சின்ன வயசுலா எப்டி ஒரு ரெக்கார்டுலாம் பிரேக் பண்றதுங்கற பதுனாலு வயசு சொல்றாங்க அது நம்ப முடியுதானே தெரியல நம்பரமாரியே இல்ல பேசிக் பார்த்தா பதினாலு வயசு பையன் மாரியேயில்ல பெரிய பையன்மாரி இருக்கா
ம்
அந்த பையன் தா ராஜேஸ் கப்பா அடிக்க அப்பா அடிக்க போ போலான்னு தோணுதுன்னுக்கு
பேச்சாங்கன்னா அத்த அத்த ஆக்சன்லல்லாம் அவன் தான் ஹை ரேட்டுக்கு போவான்
அ பேசன்ல வந்து அது நீ சொல்றது கரெக்ட் தான் ஆனா அது அது வாய்ப அதுக்கு நட வக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா ராஜஸ்தான் ஏன்னா ஆ அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டிதான் அந்த பெரிய ஆக்க்ஷன் ஒண்ணு வைப்பாங்க
ஆ
என்ன எல்லா பண்ணுவாங்கன்னா ஏதாச்ச ஒரு நாலு பிளேயர்ஸ்ஸேயில்ல ஒரு அஞ்சு பிளேயர்ஸ் தா அவங்க தக்க வச்சக்க முடியும் உ எல்லாரையும் விட்றணும் இப்போ இப்போ போனவாட்டி நம்ம என்ன பண்ணாங்கன்னா தோனி ருத்ராஜ் கேக்வாருட ஜடேஜா அதுக்கப்புறம் வந்து சிவம் டூபு பத்திரணா இ காஞ்சி பேரை வந்து தக்க வச்சுக்கனாங்க மிச்சம் எல்லா ப்ளேயரையும் விட்டு க்கங்களிய நம்ப சி ஸ் டி யா
ஆ சொல்லு
நான்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கப்ப அடிச்சுட்டு அதுக்கு அடுத்த வருஷமே என்ன பண்ணட்டாங்கன்னா மெகா ஆக்சன் வச்சிட்டாங்க மெகா அத பெரிய ஆக்சனும் ஒ வசிட்டாங்க அதுல வந்து அஞ்சு அஞ்சு பேர் மட்டம்தா வச்சிக்க முடியும் மிச்ச எல்லாரே நம்ம ரிலீஸ் பண்ணி தான் ஆகனும் அதுதான் ரூல்ஸ் இதுவே அந்த அஞ்சு வருஷத்துல அதான் எலெக்க்ஷன் மாரி இது ஆ அஞ்சு வருஷத்துல வந்து இது பண்ணு அதுக்கப்புற வந்து மிச்சத்தி மிச் மிச்ச ஒரு ஒரு வருஷமு நம்மளுக்கு யார் வேணுமோ வச்சுக்கலா யார் வேணுமோ வெளியே தள்ளிக்கலா அது மாரி ஆனா இதுல கம்பல்சரி நம்ம அஞ்சு பேரு வச்சு மிச்ச எல்லாரு வெளியே இருப்பாங்க அது மாரி வச்சும் போது நம்ம அஞ்சு பேர் தக்க வச்சதால அதேமாரி இந்த ராஜஸ் ராயல் சிங் இந்த பையன வந்து காசு குடுத்து வச்சுப்பாங்க அவன வெளியேவே விட ஆக்சன்லேயே விட மாட்டாங்க டீம் உள்ளேயே வச்சுப்பாங்க அதால இவ வெளியே வந்து இவன் பெரிய ரேட்டுக்கு போறதுக்குலா சான்சே இல்ல ஒண்ணு ஆ இப்ப ஆக் ம் தக்க வச்சுக்கணும்னா அது அவங்கவங்களுக்கு நா இத இப்ப நா தோனிக் கு வந்து பதினெட்டு கோடி குத்து நா இவன டீம்ல ஏங்கூடியே வச்சுகிற ஜெடைஜாக்கு பதனாறு கோடி குத்தா வச்சுகிற அப்புற ருத்ராஜிக்கு பணண்டு கோடி குத் து வச்சுகிற ஜெடேஜாக்கு பத்து கோடி குத்து வச்சுகிற அப்புற பக்கெட் அண்ணாக்கு எட்டு கோடி குத் து வச்சுகிற அது மேரி கம்மியாதா வருமே தவர அதே மேரி இவ இவனுக்கு வேணா பதினெட்டு கோடி குத்து இவன டீம்ல வச்சுக்கிறதுக்கான சான்ஸ்லா இருக்கு மிச்ச எல்லாரையு வெ அது வந்து அடுத்த வருஷ இருக்குல்ல அடுத்த வருஷ இல்லாம அதுக்கு அடுத்த வருஷ இந்த பெரிய ஆக்சன் வருது இந்த பெரிய ஆகஷன்லதா அது தெரியு அதே மேரி அதே மேரி என்னா நெனைக்கிற இந்திந்தி அடுத்த சீசனு தோணி விளையாடுவாரு இந்த பெரிய ஆக் ஷன் வரும்போது அவரு ரிட்டேர்டாகி போயி்டுவாருனு நெனைக்கிற
நைன் எய்ட் ஃபோர் த்ரீ ம் ம் அப்படியா
ஆமா எனக்கு என்னனா ராஜஸ்தானு ஆர் சிப் பியு ஃபைனல்ல மோதி அங்க யாரு கப்பட்ச்சாந்த பிற பிரச்சனல ஆனா அது ராஜஸ்தான்க் கப்பாச்சி சூரியவம்சி கையால கப்பட்ச்சா நல்லாருக்கு நல்லா வெளார்றா அந்த பைய
ஆ
க்சுலா இந்த வருஷ சி எஸ் கே வ ரொம்ப எதிர்பாத்த கால வாரிட் ட்டாங்க சாம்சன் ரொம்ப நல்லா பிளே பண்ணாரு பட் வந்து
முக்கியமான டைம்ல அவரு நம்ள கைவிட்டாரு அது அவுர்து சொன் அவுர் மட்டு உன் டீம்லந்தா யாராது வந்தா டீம்லருக்காங்க யாராச்சு ஒருத்தரு பண்ணியிருந்தாலே கொஞ்ச நல்லா வந்திருக்லா அ தம்பி நல்லா பண்ணும் எல்லா மேச்சுமே சஞ்சு அடிக்கணு சஞ்சு அடிக்கனு எதிர்பார்த்தா அது நல்லாருக்காது என்னா பண்றது விடுங்க ரித்திக்பாண்டியா நம்ம டீமுக்கு ம் நீங்க பேஷ்றது எனக்கு லோவா கேக்குது சொல்லுங்க
சொல்லுங்க ஒன்னுல்ல சொல்லுங்க
இந்த ஏ அத்திக் பாண்டியா இருக்கார்ல எம் ஐ ஏ சேர்ந்தவர் அவர் நம்ம டீமுக்கு வர்றதா இப்ப வர்றதா ரொம்ப பெரிய பேச்சா போயினுருக்கு சி எஸ் கே டீமுக்கு ஏ அவருக்கு வரு ஆனா நீங்க வந்து பாத்தீங்களா ஆ அவரு வந்து ஒரு வலைதளத்ல வந்து ஒரு ஃபோட்டோ பகிர்ந்தாரு பாத்தீங்ளா அவரு லேப்டாப்ல ஒரு ஏதோ ஒரு மூவி பாக்கறாரு பக்கத்ல ஸ்நாக்ஸ் இருக்கு புக் இருக்கு அவரோட ஃபோன்ல வந்து ஆ டைம் வந்து ஜீரோ செவன் ஜீரோ செவன் டைம் ஆன் பண்ணி அந்த கரட்டா அந்த டைம்ல ஒரு ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் போட்ருக்காரு
என்ன மீனிங் அதுக்கு
செவன் செவன் யாரு ரா
செவன்யாருன் தெரியு அதுக்கு என்ன சிங்க்கு
அதே மாரி வந்து அ சஞ்சு சாம்சன் இருக்கார்ல அவர் வந்து முன்னாடி வந்து ராஜஸ் சாந்த இருந்தாரு ராஜஸ்தான் டீம்ல இருக்கும்போது நம்ம சி எஸ் கே மேனேஜ்மெண்ட்ல இருக்கற ஒருத்தர் வந்து போயிட்டு ரொம்ப நேர ஒரு டெபே தரு கிட்தட்ட ஒரு ஒன் ஹவர் கிட்ட பேஸ்னாரு ஆ வன்ட்டாரு அதே மேரி இந்த வர்ஷ ஐ பி எல் ல அர்த்திக் பண்டிய ய கிட்ட அதே மேனேஜ்மெண்ட்டு போயிட்டு அந்த ஆளே போயிட்டு சஞ்சு சஞ்சு கிட்ட
அ
சஞ்சு டீம் வன்ட்டாரு இது அதே மேரி இந்த மேட்ச்ல வந் இந்த சீசன் வந்து அர்த்திக் பாண்டியா கிட்ட ரொம் பநேரமா அதே காசி தாத்தா வந்து பேசியிந்தாரு அதே மாரி அவரு பேசுனதுக்கு அ எ அத்திக் பாண்டியாவே ஓவுனா இந்த இந்த ஃபோட்டோவ பகிர்ந்ததுக்கு அதே மாரி எம் அ ஆ மும்பையோட கடைசி மேசப் ஓ அது அவனோட ஜெர்ஸிய கழ்ட்டி தூக்கி க்ரௌடுல தூ போட்டு அவ உள்ள போய்ட்டா ஆ அதுவு பாத்தி இன்னோனு என்னனா இதுதா பெரிய மேட்டரு இது என்னானா இது வந் து என்னாச்சு இந்த நம்ப முன்னாள் கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திர அஸ்வின் இருக்கார்ல அவுரு வந்து ஒரு ட்வீட் போட்டு அவ அவுரு அவ்ளோதா அவுர் ரிட்டேர் ஆய்ட்டாரு
ஆ
அவுரு ஒரு ட்வீட் போட்ருக்காரு என்னா ட்வீட் போட்ருக்காருனா ஆ நெ ஆ அப்பொ சி எஸ் கே வந்து யார் யார எடுக்க போறாங்கன் நா சொல்ற அப்டின் அவுரு வந்து இங்கிலிஷ்ல போட்ருந்தாரு நா ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்ற நா சொல்ற அப்டின்ட்டு அ பென் ஸ்டோக்கு அ அவுரு வந்து ஒரு இங்கிலேன்டு ப்ளேயரு அவரு அப்புற ஜீரோ செவன் ஜீரோ செவன் போட்ருக்காரு
ம்
நேம் ஃபுல் நேம் போடுல அவுர் போட்ட போஸ்ட் மட்டு அண்ட் ஜீரோ செவன் ஜீரோ செவன் ஆண்ட் பத்திரானான் இவுங்க மூணு பேரு அடுத்த வருஷ சி எஸ் கே டீமுக்கு வராங்க அப்டினு ஒரு
ஒரு மேட்ச் மிஸ் பண்ணாம பாப்ப
பத்திராணா வந்து அவரு மேட்சே மிஸ் பண்றவரு அவரு போல இன்ஜுரி இன்ஜுரி இன்ஜுரின் போறாரு இந்த வருஷ இப்பிடிதா ஒரு மொத்தமாவே ஒம்போது ஒம்போது பால் தா போட்ருக்காரு இந்த வருஷ ஐ பி எல் ல அவுருக்கு தெரியுங்ளா உங்களுக்கு அது வந்து ரொம்ப கேள்விக்குறியா போயினுருக் அதனால அ அவுரு வந் தாலு அவ இன்ஜுரி ஆகாம அவுரு பாட்னு நல்லா பிளே பண்ணா ஓகே அப்பிடிதான நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுல ஆனா இது வந்து இப்டி போட்ருக்காங்க இது ஒரு பெரிய ஒரு இதுவாவே இருக்கு
கான்ட்ரவர்சியா